வணக்கம் தோழி
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா தோழி கேக்குதுங் நல்லாருக் ஆ ஓகே தோழி குடுங் நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எப்டி இருக்காங்க சாப்ட்டீங்களா பிரேக்ஃபஸ்ட் முட்ஞ்சிச்சா லஞ்ச் என்ன பண்ண போறீங்க நா ஒன்னு பண்ல தோழி சும்மாதா இருக்கே
முட்ஞ்சிச்சுப்பா முட்ஞ்சிச்சு மேகி மேகி சாப்ட்ட முஞ்சுச்சு உங்கள்து என்ன
என்னது ஆஷ்யூஷுவல் தா தோழி என்னா செய்றதே தெர்ல தோழி
போறீங்ளா
இல்லத் தோழி எனக்கு கொஞ்ச கிளாஸ் இருக்கு இல்ல இல்ல இல்லத்தோழி ஆரி ஒர்க் கிளாஸ் இருக்கு மேம் திட்டிட்ருக்காங்க ஆ போயிட்டாங்க தோழி ம் ம் சொல்லுங்க தோழி
க்ளாஸ் போறீங்ளா எப்டி ஆரி ஓர்க்கெல்லா வருது உங்களுக்கு
ஆ வருதுங் தோழி கிளாஸ் போல ரெண்டு நாளா போலன்ட்டு ஒரே மேடம் குரூப்லருந்து எடு த்திருவே இந்திரா மேடம் அப்டின் சொல்லிட்ருக்காங்க இன்னைக்கு அவ்ங்களுக்கு சென்ட் பண்ணி வுட்டுற்ணு
ஆ வீட்லே நீங்ளே கத்துக்றீங்ளா ஆன்லைன்லே எப்டி ஈஸியா இருக்குங்ளா தோழி அது எப்டி சொல்லி தராங்க
ஆன்லைன்லே அவ்ங்க வீடியோ போட்டாங்கனா அத பாத்து நம்ப போட்ணு தோழி
ஓஹோ அதுல இல்ல நம்ப ஈஸியான மெத்தட்ல கத்துக்க முடியுதுங்ளான்னு கேட்டே நானு
ஆ கத்துக்கணு பேஸ் சிக்ல இருந்து வராங்க அவ்ங்க சைன்டு அப்டியே பேசிக்ல இருந்து கொண்டுட்டு வராங்க சூப்பர சொல்றாங்க எனக்கெல்லா வந்துட்ரு நா போய் கத்துப்பனா அப்டின்றது ரொம்ப கஷ்டப்பட்டே நானு‌
ஆ அ
ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னாடா அது இப்டியெல்லா இருக்கு ஆனா கத்துக்கணு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துருச்சு எனக்கு ஆனா இவுங்க குடுக்குற டாஸ்க் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு எப்டி போட்றதுன்தா பழக பழக பழகுனா அவ்ங்களுக்கே ட டஃப் குடுக்குற போல வருதுங்க இன்னு த்ரெட்டு் ஒர்க்கு தா போயிருக்குது த்ரெட்டு ஒர்க்கு தா போயிட்ருக்கு இன்னு நெறைய கிளாஸ் இருக்கா செயின் செயினா என்னன்னவோ சொல்றாங்க மேடமு நீங்க தா பெண்டிங்ல இருக்கீங்க நெட்ல போட்ணு செய்ணுன்னு பெண்டிங்ல இருக் குன்றாங்க
ஏ பிஸி ஆயிட்டிங்ளா தோழி ஒர்க் பண்ணாம அது
தோழி அதயே வேல வீட்லருந்து தூங்கறது செய்றது இப்டியே இருக்க சொல்லி இந்த கிளாஸ மறந்து துற்றே
ஓ வீட்ல அதா வ வேற வே வேல பாத்துட்டு அப்டியே விட்டுர்றீங்கோ
ஆ அப்டியே வெளிய போறது வர்றது இப்டி இருந்துட்டு
தோழி நீங்க து துணியெல்லா தெச்சிருக்கீங்ளா
ஆப்பிள் கிராஃப்ட்டு டைலரிங்கெல்லா ஓரளவுக்கு தெரியும் தோழி பிளவ்ஸ் எல்லா வந்து அளவெடுத்து இது மார்க் பண்ணி வெச்சுருவே நானு
செம்ம தோழி நீங்க அப்டியே ஒரு மாரி மல்ட்டி டேலண்ட்டா இருக்கீங்க சொல்லுங்க தோழி ஆ
அப்டிதா பண்ணுவேன் தோழி எனக்கு இன்னானா என்னோட பிளவ்ஸு அ அப்டி இல்ல என்னோட பிளவ்ஸு நா போட்டுப் பாத்துர்ணு மத்தவ்ங்களுக்கு போட்றேன்னா எனக்கு வேண்டால்ல தோழி என்னோட பிளவ்ஸ் நா போட்டேன்னா தோழி
போடு போட்டு போட்ருக்கீங்ளா போட்ருக்கீங்ளா அப்டி இல்ல இல்ல பிளவ்ஸ் தெச்சு போட்ருக்கீங்ளா உங்களுக்கு உங் நீங்ளே
அ என்னோட பிளவ்ஸ் நா தெச்சுக்குவே ஆரி ஒர்க்கு சொல்றே தோழி ஆரி ஒர்க்
ஆரி வொர்க் ஓகே ஆனா தெச்சு தெக்க தெரிமா தெய்யல் தெரிமான்னு கேட்டே நானு
ஆ ஆ ஒரு போட்டிருக்கேன் தோழி சில பிளவுஸ் எல்லா போட்டிருக்கேன் அதெல்லா ஒரு மைண்ட் அ ப்பத்திக்கு சூழ்நில எப்டி இருக்குமோ அப்பப்பவு செஞ்சோ இல்லையா
நானு அப்டிதா தோழி கத்துக்கணுன்ட்டு போனே டெய்லர் கிளாஸ்க்கு நல்லா ஹ ஜாலியா போயிட்டு ஃப்ரெண்டு கூடோ டைம் பாஸ் பண்ணின்னு அரட்ட அடிச்சுகின்னு அதே டைம்ல கொரோனா வந்து ச்சு கொரோனா வருவு எங் வீட்டுக்காரு என்ன பண்ணிட்டாரு ரொம்ப ஆர்வமா மிஷின் ல்லா வாங்கின்னு தெப்பாண்ட்டு நானு ஒரு பளெய்ன் ப்ளவுஸ்சு ஒரு மூணு தெச்சங் தோழி எனக்காகவே ஆ லைனிங் இது ஒரு மூண் தெச்ச தெச்சுட்டு அதுக்குள்ளவே வந்து ட்டு ஆமா ஆ அதுக்கப்றோ சின்ன சின்ன பேசிக்ஸ் எல்லா கத்து தருவாங்க பாருங்கோ அதங் கூட ஒரு இது இதுக்காக டிஸ்பிளேக்காக அது கூட தெச்சேன் தெச்சிட்டு கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க தோழி அதுக்கப்றோ போ முடில மறந்துட்ட அப்றோம் எங்க வீட்டுக்காருக்கு கோவோ வந்து மிஷின தூக்கி நீ எப்டியு தெக்க போற தில்ல நா என்ன பண்ண தெ க்காமயே ஒக்கான்னு அப்டியே டெய்லி டைம் பாஸ் பண்ணிப்பே அதனால யாருக்கோ கோவோ வந்து அப்டியே எடுத்தே குடுத்துட்டாங்கோ தோழி மிஷின் புது மிஷினு வாங்கினு வந்து நா யூஸ் கூட பண்ணதே கெடையாது சும்மா மிஞ்சி போனா தைய்யல் போட்டிருப்போ கொஞ்சோ கிழிஞ்சதெல்லா மத்தபடி பிளவுஸ் தெச்சது அதெல்லா கெடையவே கெடையாது என் மிஷின்ல அப்பறோ இவர் யாருக்கோ குடுத்துட்டாங்கோ தோழி என் ஃப்ரெண்டு் கூட எவ்ளோ போராடி கேட்டாங்கோ எனக் குடு எனக் குடுன்னு அது குள்ள எங்க வீட்டு்காரு புக் பண்ணி யாருக்கோ குடுத்து ட்டுந்தாங்க தோழி
சேரி சேரி தோழி சேரி தோழி அப்றோ தோழி சொல்லுங்க தோழி
என்னா செய்யறது அப்போ வந்து அந்த மாரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்க
இல்லத் தோழி நீங்க பேசற விஷ்யத்துல எப்டி தெரிமா என்ன தோழி நீங்க பேசற விசயத்துல உங்களோட அழக வந்து இம்பார்ட்டன் பண்ணுனு நெனைக்கறீங்க ஆ நா அழகா இருக்கணு நா அழகா இருக்கணு ந எப்டி இருந்தாலு ம த்தவங்க யாரையு எப்டியோ போட்டு நா அழகா தெரியணு அப்டின்ற மைண்ட் செட்லயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்பயு அப்டிதா இருக்கறீங்க ரொம்ப அப்ரிஷிட் பண்ற சரிங்ளா
ஆமா எனக்கு வந்து எனக்கு புடிச்ச விஷ்யந்தா செய்வேன் நா போனா கூட அவ்ளோதாங்கு ஆ நா போவேன் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது வந்து அங்க புடிச்சா நா செய்வேன் இல்லனா என புடிச்ச போல இருந்துட்டு அது கத்துருக்கணோ இல்லயோ அப்பறப்பட்ட விஷ்யோ என்னோடைய என்ஜாய்மெண்ட் வந்து நா பாப்பேன் அவுங்க தோழி கண்டிப்பா
சே பச பச்சனு அதுதான் சொல்றேன் உங்களோட உங்களோட இது மட்டுந்தான் பாக்கறீங்க ம்
இன்னொரு கதைங்கோ தோழி பியூட்டிஷியன் கத்துக்கலாந்தான ரொம்ப போராடி ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்கோ திடீன்னு ஒரு பார்லர் கூட்ன்னு போனாங்கோ அங்க கூட்டுனு போனா அது அவுங்களுடய ஃப்ரெண்டா ரொம்ப நாள் ஃப்ரெண்டா நாங்க போய் பாக்கும்போதெல்லா மூடியே வெச்சிருப்பாங்கோ செரி திடீர்னு இன்னொனா போவும் ஓப்பன் ஆயிருந்ச்சு செரி இவுங்க இவுங்க மேரேஜக்காக புக் பண்ணா கூட்டிட்டு போனாங்கோ அங்க போயிட்டு சரின்ட்டு இன்ட்டியூஸ் பண்ணி ட்டு மேரேஜ்க்கு டேட்டெல்லா புக் பண்ணிட்டு அவுங்ககிட்ட பேசி எல்லா இது பண்ட்டாங்க முடிவு எத்துட்டாங்க அங்க போனா அவுங்க என்ன பண்டாங்க திடீனு என் ஃப்ரெண் ட்டாயிட்டாங்கோ நா எல்லா அப்டி பழகவு ஃப்ரெண்ட்டு ஆயிட்டாங்கோ அப்புறோ அந்த ஃப்ரெண்டு் மேரேஜ்லும் இன்னு பேசி இன்னு க்ளோஸ் ஆயிட்டங்க நாங்கோ க்ளோஸ் ஆயிட்டு சரி நானு பியூட்டீஷியன் கத்துக்கலான்ட்டு ஒரு ஆச சரி வீட்டுக்கார கேட்ட வேணான்னாரு அப்புறமா சி இல்ல நா போற டைம் பாஸ்கனா கூட நா போற வீட்ல போர் அடிக்குது அப்டின்ட்டுனு சண்ட கிண்ட போட் ட்ரு வீட்ல அவருகிட்ட நா போயே ஆவனுன் சேர்ந்தேங்க தோழி சேந்துட்டு அங்கேயே அவ்ளதா நா அடிச்ச லூட்டி தா என்ன சொல்றது வெறியு ஆட்டோ பாட்டு என்னவோ சொல்லுவா ங்கல ஜாலியா ஊர் சுத்துறது
பார்லர்ல போய்
கொஞ்ச பேசிக்ஸ் கத்துக்கிட்ட லைட்டா பேசிக்ஸ் கத்து லைட்டா பேசிக்ஸ் கத்து ட்டு ஆ அதுக்கப்புறமா அப்டியே ஜாலியா சுத் துறது செய்யறது ஹோட்டல் புடிச்ச மாரி பிரியாணி சாப்புறது இப்டி எல்லா என்ஜாய் பண்ணிக்கனு அப்டியே லைஃபு மேம் ஃப்ரெண்ட்லி மாரிங்கோ நீங்க நெனைக்கிற மாரி எல்லா ஸ்ட்ரிட்டு ஆ திட்டுறது செய்றது அப்டி எல்லா கெடையாது அவுங்க எங்களோட எங்கள எங்களோட அப்டியே ஐத்தியம் ஆயிடுவாங்க இன்னொரு பொண்ணு ஜாயின் ஆனாங்க எங்க கூடவே அவங்கோ நானு இவங்கோ எல்லா சேந்துட்டாவே ஏ எங்க நல்லா இருக்கு பிரியாணி எந்த இந்த ஊர்லே இந்த கடையில டேஸ்ட்டா இருக்கும் இந்த மாதிரி ஜாலியா சாப்ட்டு ட்டு இது பண்ணிக்கிட்டு அப்டியே போயிச்சுங்க தோழி நல்லா இருந்தது அந்த ஹாப் பியஸ்ட்டு மூமெண்ட் எல்லா என்ன சொல்றது மறக்கவே முடியாதுங்கோ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோ லைஃப்ல என்ன இருக்கு சொல்லுங்கோ என்ஜாய் என்ஜாய் பண்ண இல்லையா அதுல ஆன அதுல ஆன ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க தோழி இன்னிக்கு வரைக்கு நாங்க எல்லாமே குளோஸா தா தோழி ரொம்ப குளோஸா இருக்கோ அவுங்களு நாங்களு ஆ இன்னை வரைக்கு அது வந்து கிட்டத்தட்ட இது இருக்குங்கோ தோழி ஒரு ஃப்ரெண்ட்ஷி இருக்கும ஒரு பன்னெண்டு வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்டியே இன்னுமே நெறைய சண்ட நெறைய இது நெறைய பிரச்சனைகள் நெறைய பேசாம
நீங்க சண்ட போடுவீங்களா அவங்க சண்ட போடுவாங்களா தோழி
ஐயோ அவங்களு கத்துவாங்க தோழி நானு நானு கத்துவ கோவ வந்தா நா கத் துறன் தெரி்ஞ்சு அவ கொஞ்ச அமைதியா போயிடுவா அவ கத்துறான் தெரிஞ்சு நானு ஃபோன் எனக்கு மாட்ட கட் பண்ட்டு போயிடுவா அமைதியா ஏனா பேச்சுக்கு பேச்சி ஜாஸ் யா போகு இல்லையா வளந்துட்டே அதனால வந்து புரிஞ்சுப்போ அவ அப்டிதா கோவ வந்தா கத்துவா விட்ரு பாத்துக்கலா அப்புறமா அப்டின்ட்டு நா பாட்டுன்னு எடுக்க மாட்ட இல்ல கட் பண்ணிட்டு போயிடுவ அப்புற பாத்துக்கலா அப்புற பேசிக்கலா அது என்ன ஆகுதுன்னா அந்த டைம்ல அது கூல் ஆயிடு தோழி நம்ப பேசணோன்னு வச்சுங்கோ வார்த்தைய விட்டுட்டாக்க அது வந்து ரொம்ப கஷ்டோ இருக்கிறது வந்து அதனால எந்த எடத்துலயு எந்த ஒரு இதுலயு நம்போ நம்போ வார்த்தைய உடக்கூடாது யாருக்காகவு ஓ ஆமா நம்ம வந்து ஒரு இதுவா பேசிக்கணு எப்போமே வந்து வார்த் தைய உடாம அந்த ஃப்ரெண்ட் ஆமா அந்த கடைசி அது அவுங்களுக்கு தெரியு அதனாலேயே நா கத்துறன்னு தெரிஞ்சாவே இல்ல நீ வேற ஏதோ மைண்ட் செட்ல இருக்க நீ வச்சிருமா தாயேன்ட்டு வச் சிட்டு போயிருவாங்கோ நீ ஏ மேலலா ஆமா அதே மாரி அவுங்க கத்துறாங்கோன்னு தெரிஞ்சா அவுங்க கத்துறாங்கோன்னு தெரிஞ்சாலு நானு அப்டியே நைசா நழுவிடுவே அப்டியா பேச அப்டி சொல்ட்டு கட்டு போயிடுவ அதுக்கப்புற அப்புறமா சண்ட வரு செய்வோ நறைய சண்ட போட்டிருக்கோ ஆனா பேசிப்போ ஒடனே ஆ தாங்கு புடிக்காது எப்படி பாத்தாமே அது என் ப்ரெண்ட்டு ஒருத்தி இருக்கா அவ கிண்டலே பண்ணுவா அர்ச்சனாட்டுனு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்க சண்டியா டக்குன்னு அடுத்த செகண்டே நீங்க பேசிப்பீங்கோ நீங்க சண்ட போடுறது சும்மாக்குறது ரெண்டு ஒண்ணு அப்டின்ட்டுனு அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு டூ இன் லைனுக்கு வந்துருவீங்களா அது வந்து அவுளுக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப புடிச்சிருக்கா சண்ட போட்டாலு உங்க ஃப்ரெண்டு் வந்து நிக்கிறாங்கள அடுத்த செகண்டு அப்டின்னு அது சொல்லியே காட்டுவாங்கோ எப்டினாலு வந்துடுராங்கா பாரு அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அந்த மாதிரி அப்டின்ட்டு அது ஓப்பனாவே சொல்லுவாங்க அவங்கோ என்னன்னா ந நா நா வந்து இப்ப எங்க வீட்டுக்கார் விஷயத்துலயே அந்த விஷயத்துல எல்லா நா காம்ப்ரமைஸா ஆவமாட்டேங்க தோழி அ கோவோ வந்துட்டு சண்ட போட்டாக்கா அவருதா ஃபர்ஸ்ட்டு பேசணு நாலா விட்டு குடுத்து பேசவே மாட்ட அப்டி ஒரு மைண்ட்ஸ்
ஆ ஓகே
அது பழகிடுச்சு போல எனக்கு அப்டியே அது என்னா பண்றதுன் தெரியல ஆனா அவரு விட்டு குடுத்துடுறாங்க தோழி ஏ கேரக் ட்ரு தெரியு எப்டியு இவ விட்டு தரமாட்டா அதுக்கு நம்ளே போயிர்லா சைலன்ண்ட்டா அப்டின்ட்டுனு அவரு அது ஓகேன்ட்டு அஜ்ஜஸ்ட் பண்ணி பாருங்க தோழி
சூப்பர் சூப்பர் சூப்பர் தோழி நல்லா பேசுறீங்க தோழி நீங்க
ஆமா சாப்ட்டியா செஞ்சியான்ட்டு அவுரே ஃபோன் பண்ணிடுவாரு வேலைக் போயிட்டாலுமே கால்ல வெரைக்கு பேசாமே போவாரு அங்க போயிட்டு பேசிருவாரு
புரியல தோழி
கால்ல வெறி பேசாமே இருப்போ சண்டனா கூடு அங்க போயிட்டு கால் பண்ணி பேசிருவாரு எங்க வீட்டுக்காரு அந்த மாரிங்க தோழி
அப்படிங்ளா ஓகே ஓகே ஓகே தோ தோழி
ஆனா கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ங்கிட்ட விட்டு குடுத்துரு தோழி வீட்டுக்காரு கிட்ட தா அப்படி ஃப்ரெண்ட்ஸ்ங்
வீட்டுக்காரு இல்லைங்க அது வீட்டுக்காரு தானுங்க வீட்டுக்கார கிட்ட நம்ம விட் டே குடிக்க கூடாது திமிரா நம்ப இருக்கணும் தோழி புரியுதுங்களா ஆ ஃப்ரெண்ட்டு என்றது அது அப்பாட்ட விஷயோ இது வீட்டுக்கார் நமக்கு கால்ல இருந்து சாய்ங்கால வந்து வேல முடிசுட்டு வந்து நம்ப மூஞ்சியதா பாத்துட்டு இருக்
ஆ நம்ம அவுங்களுக்காகவே எல்லாமே கஷ்டப்பட்டு செஞ்சு வைப்போம் தோழி இருதாலும் சண்டைக்குழுப்பாங்க அந்த ஒரு விஷயோ எனக்கு கோவோ வரு அதனால நா அவ்ளோ சீக்கிரோ எல்லா காம்ப்ரமைஸ் ஆவ மாட்ட தோழி அவுங்ககிட்டவே
அவுங்க கிட்ட ஓகே ஓகே ஓகே தோழி
ஃப்ரெண்ட்ஸ்னா நம்புளுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரியுதுங்ளா ஒரு கஷ்டத்துலேயு கூட கூட இருப்பாங்கோ ஒரு சந்தோஷத்துலையு கூட இருப்பாங்க
ஆமா தோழி ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர் ஏ தோழி ஹஸ்பண்ட் கூட அப்டிதான
அ ஹஸ்பண்ட்டு கூட எல்லா டைமே இருப்பாங்கோ இருந்தாலுமே வந்து ஒரு சில வ ஒரு டைம் சில வார்த்தைகளெல்லா நல்லா பேசிருவாங்ளா அப்ப அந்த கோவ நம்பளால கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி நம்ப ஏ விட்டு தரணு அவர வர்ட்டுமே அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டு அவ்ளோதான்ங்க தோழி
அவ்வளோதா ஓகே ஓகே ஹ அ நம்ப வீட்டுக்கார நம்ளால்லா நம்ப மேல திமுரா தாங்க தோழி இருக்காங்க ஏன்னா ஆ அப்டே எப்டி சொல்றது தெர்ல ஒடம்பு முடியாம இந்தா கூட நம்பகிட்ட திமுரா காட் க்றாங்க அங்க ஒன்னுமே நடக்கலன்னா கூட ஒன்னுஒன்னா செய்யல இல்ல கூட இப்டிதா செய்றாங்க
ஆமாங்க தோழி அப்டிதாபோது எங் எங் வீட்ல கூட ஒடம்பு சல்னா கூட ஒரு நாள் இவர் அஜ்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு தர்லா அதெல்லா எதுமே கெடையாது தோழி எவ்ளோ வேலந்தாலு நா தா பாக்கணு அப்டி தாங்க தோழி செம்ம கடுப்பாவு அப்பெல்லா வந்து அப்டியே போயிட்ச்சுங்க தோழி செரிங்க தோழி நம்ப அடு மீண்டும் இன்னொரு கால்ல இணையலாம் நன்றி ஆஹ் ஓகே தோழி பாய் தோழி